ஹலோ
ஹலோ கேக்கு
ஹல் ஆ கேக்குதுங்க சொல்லுங்க வணக்கோங்க
சாப்ட்டீங்ளா
சாப்ட்டங்க நீங்க
என்ன சாப்டீங்க
ஆ சாதோ பூண்டு கொழம்புங்க நீங்க
ஃபஸ்ட்டு எப்டி இருக்குறீங்கனே கேக்க மறந்துட்டன்ப்பா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாலு நல்லா இருக்காங்க
பையன் நல்லா படிக்கிறானா
ஆ எல்லா நல்லா படிக்கிறான்
ஓகே சொ சொல்லுங்க ஆ படிக்கிறாங்கங்க
சேரி சேரிம்மா என்ன சாப்டன் சொன்னீங்க
பூண்டு கொழம்புங்க
ஓ ஹோ எப்டி செய்றது பூண்டு கொழம்பு எனக்கு செய்யவே தெரியாது
அப்டிங்ளா ஃபஸ்ட்டு ஒரு பூண்டு நல்லா ரெண்டு பூண்டு உரிச்சி எடுத்து வச்சுக்குணுங்க
நெறைய பூண்டு போட்ணுமா
ஆமாங்க நெறைய பூண்டு போடணு ஆ உரிச்சி எடுத்து வச்சுக்குணுங்க அப்றோ ம் வெங்காயோ கட் பண்ணி எடுத்து வச்சுக்குணு
ம்
பூண்டு வேவு தக்காளியவு அரைச்சிக்குணுங்க மிக்ஸில
பூண்டையு தக்காளியவு
ஆமாங்க கொஞ்சமா போட்டு அரச்சிர்ணுங்க அரச்சு ட்டு எண்ண ஊத்திட்டு கடுகு போட்டுட்டு வெந்தயம் போட்டுட்டு
ம்
வெங்காயோ நல்லா ஃப்ரை பண்ட்டு பூண்டையையு நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இந்த அரச்சி வெச்சிருக்கோ இல்லைங்ளா பேஸ்ட்டு
ஓ பூண்டு தனியாவு போட்னு அரச்சி போட்னுமா ஆ
பூண்டு தனியாவு போட்னு அரச்சி போட்னுங்க போட்டுட்டு இந்த பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ட்டு எண்ண தனியா பிரிஞ்சி வரும்போது மொளகாத்தூள் தனியாத்தூள்லா போட்டுட்டு
ம்
தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிட்டு எண்ண பிரிஞ்சி வரும்போது புளி கரச்சி ஊத்தி நல்லா என்ன பிரிஞ்சி வந்ததுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க கருவேப்ல கொத்தமல்லி போட்டு
ஒ ஓ எ இந்த மொளகா தூள் நார்மலா நம்ம போட்ற மொளகா தூளே தா
ஆமாங்க ஆமாங்க நார்மலா நம்ம வீட்ல சமையல் ஆ ஹா இல்லங்க மெளகு கொழம்புனாதா அது மெளகு போட்னூ
இது பூண்டு கொழம்பு
ஆமாங்க ஆமாங்க
என்னென்னா இதுக்கு முன்னாடி சாப்டது கெடையாது
சாப்புட்டு புளி கொழம்பு மாதிரிதாங்க இருக்கு சுண்டைக்கா வத்த கொழம்புல்லா வெப்போ இல்லங்ளா
ஆமா
அந்த மாரி தாங்க இருக்கு
இதுல ஏதாது காய் போட்லாமா
காய் நம்மளோட விருப்போதாங்க காய் வேண்ணா போட்டுக்கலா
ஓ செரி செரிங்க
போட வேண்டாம் சும்மா சிம்பிளா நம்மளுக்கு வந்து ஆ சிம்பிளா நம்மளுக்கு ஈஸியா பண்ணணு அப்டின்றதுனால இது பண்ணிட்லா கொஞ்சோ டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள பண்ணிட்ற மாரி இருக்குங்க
சேரி சேரிங்க இன்னொரு மொற ட்ரை பண்ணிட்டு சொல்ற உங்களுக்கு
ஓ ஓகே ஓகே நீங்க என்ன சாப்டீங்க
நானு மாங்கா சாதோ செஞ்சே காலையில பாப்பாக்கு குடுத்து விட இவரு திடீனு செரி தயிர் இருக்கு அதே சாப்புட்டுக்க சொல்லலாம்னு சொல்லிட்டு விட்டா இப்ப திடீர்னு சிக் சிக்கன் எடுத்துனு வன்ட்டு செஞ்சி குடு கொஞ்ச சொன்னாரு இட்டுனு பெப்பர் சிக் சிக்கன் செஞ்சிட்டே
ஓகே ஓகே பாப்பா என்ன படிக்கிறாங்க
பாப்பா நைன்த் படிக்கிறாங்க இப்போ
செரிங்க செரிங்க
இங்கயேதாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல
ஓகே ஓகே ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க
ம் உங்க சின்ன பாப்பாங்க
அவுங்க டென்த்து படிக்கிறாங்கங்க
இந்த வருஷோ டென்த்தா
ஆமாங்க ஆமாங்க
டியூஷன் ஏதாவது சேத்திருக்கீங்ளா
இல்லங்க டியூஷன்ன எதுவு சேக்கற ஐடியா இல்லங்க அவுங்களே படிச்சிடுவாங்க அதனால டியூஷன்லா வேணான்னு சொல்லி நெனைக்கிறேங்க
அப்ப வீட்டுக்கு வந்து டெயிலியு படிக்கிறாங்க ஈவ்னிங்ல
ஆமாங்க ஆமாங்க படிச்சிட்றாங்க அதெல்லா ஒக்காந்து நெறைய ஸ்கூல் லீவு ஒர்க் ஒர்க் கொடுக்குறதுனால அந்த ஒர்க் இருக்குது அதனால படிச்சடுறாங்க
ஓ பரவலப்பா இப்போ
ம் சொல்லுங்க
சேலத்துல அ என்னலா டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன் தெரியுமா உங்களுக்கு
அப்டிங்களா சேலம்னா ஏற்காடு கேள்விப்பட்டிருக்கேங்க
‌அஹ்
எற்காடு கேள்விப்பட்டிருக்கே நெறய கோவிலுங்க இருக்கிறது கோள்வி பட்டிருக்கோங்க கேள்விப்பட்டுருக்கேங்க
அப்டியா மத்தபடி வேற ஏதுவூ டூரிஸ்ட் பிளேஸ் மாரி பாக்குறதுக்கு எதுவூ இல்லயா
அப்டி தெரியலீங்களே அப்டி கேள்விப்படலையே ம் கேள்வி படலிங்களோ
சரிங்க ஏன்னா எங்க ஊரு பக்கம் வந்துட்டு ஏலகிரி மல இருக்கு ஆ அதனால கேட்டே நா உங்க ஊர்க் பக்கோ ஏதாது இருக்கா அப்புறம் எங் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தரு கோயம்புத்தூர் பக்கோ இருக் கறாங்க அவுங்க சொன்னாங்க பக்கத்து கரூர்ல இதுலே அ கோயம்புத்தூர் பக்கோ இருக் கிறவங்க ஊட்டி எங்களுக் பக்கோ
ம் ம் ம்
அப்டின்டு எல்லா
அப்டிங்களா இங்க எதுவூ எனக்கு கேள்விபட்ட மாரி எனக்கு தெரியலங்க
சேர் சரிங்க ஆனா கோயிலுங்க மட்டுதா இருக்கு அதிகமா சேரி சரிங்க
ம் அப்றங்க சொல்லுங்க பய் படிச்சுருக்கிங் படிக்கிற மாரி ஏதாது ஐடியா இருக்குங்ளா
யாருக்குங்க
உங்களுக்கு தாங்க
ஏங்க இந்த வய்சுல நா படிக்கறது படிச்சு என்னங்க பண்ண போறே படிச்சதுக்கே என்ன பண்றதுன் தெரியாம இருக்கறே நானு
னா படிக்கறதுக்கு லா ஒரு வய்சு இருக்குதுங்ளா
படிக்கறதுக்கு வயிசு இருக்குல்ல எனக்கு இப்ப அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா அதுனால ம் ஹூம் இன்ரெஸ்ட் இருந்தா படிக்கலா அ நம்ப நானு ரொம்ப சோம்பேறி வேல செய்யறதுலயே சோம்பேறி இதுல ஒக்காந்து படிக்கணுன்னா ஆ அதாது சின்ன வயிசுலயே நம்ம படிக்கணுன்னு ஏன் ஒக்காரு வேன்னா அப்பதா எனக்கு வேலை வைக் க மாட்டாங்க
ஓ செரி செரி ஆங்
இதெ ஒரு சாக் திருந்தா மட்டுதா வேல செய்ய மாட்டாங்க அந்னால நா படிக்கிறே
ஆ ஹா ஹாங் அ ஆ ஹாங் பரவா இல்லிங்களே இது நல்ல ட்ரிக்கா இருக்கே இது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்களூ சின்ன வயிசுல யூஸ் அணிந்திருப்போ
நம்ம பசங்கல்லா அதுதாங்க வேல பாத்துன்னுஸகிறாங்க உங்களுக் தெரியாதுங்க
இருக்லா
என் பாப்ப எல்லார் கூட அப்டிதா தாங்க பண்ணுவா
அப்டிங்கிளா
ஏந்து வேல செய்யுமா ஏன்னா இல்லமா நா படிக்கணு அப்டின்ட் புக் எடுத்து ஒக்காந்துப்பாங்க எப்பெல்லா நா வேல சொல்றேன்னோ அப் அப்ப மட்டு புக் எடுத்து ஒக்காந்துப்பாங்க அடுத்த நிம்ஷோ அவங்க போயி எந்துச்சு வெளாட போய்டுவாங்க
அம்மா போல தானங்க இருப்பாங்க புள்ளைங்களு
அ ஆமாங்க அது அந்த டிரிக் அதுனால தா எனக்கு தெரிஞ்சுடோம் இவுங்க வேல செய்ணுன்னா மட் டுந்தா இத வேலயா பாக்குறாங்க
அதுதா அதுதா அ அ
முன்னால என்ன பண்ணிட்டாங்க எங்க அம்மா வந்துட்டு எல்லாத்தயு சொல்ட்டாங்க அ உங்க அம்மா இப் அப்டியே தா எந்த வேலையு செய்யாம ஏமாத்திட்டிருக்கோ அதே மாரி தா நீயு சொன்ன பின்னடி மாட்டிக்கினேங்க நானு அப்ப நீயு இந்த வேலதா செஞ்சிட்டு ருந்தியா இப்பதா தெரியுது நீ பண்ற வேல யெல்லா
ஒ பிளாக் மெயில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளயே திருப்பி பேசுறாங்க அ புரியுது புரியுது அது இருக்கதானங்க செய்யு புள்ளைங்கலா வந்து என்ன இப்ப இருக்கு எத வச்சி மெரட்டலான்ற மாரி இருக்காங்க
ஆமாங்க
பெரியவங்க வீட்ல இருக்கவங்க பெரியவங்க பசங்க கிட்ட போய் சொல்ட்டு போனா எப்டி இருக்கு
ஆமா
அது அது கொஞ்சோ ஒரு மாரி ஆயிருப்பாங்க இல்லிங்களா
அதனால இவங்க பசங்க அவங்க படிக்கிறது அது இதெல்லா இப்ப இதுக்கு நடி சின்னா இருக்கறாங்கன்ற தா
அது தெரியுது அது தெரியுது நல்லா
அவங்க படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்து கொஞ்சொ கொஞ்சொ படிக்கிறதில பாஸ் பண்ணி போயிட்றாங்க அவ்ளதாங்க
அவ்ளதா அவ்ளதா அவ்ளதா போதுங்க பாஸ் பண்ற அளவுக்கு படிச்சா இப்போ
ஆமாங்க நாங்க அதா படிக்கணுன்ற எண்ணொ எனக்கே இல்ல உண்மைய சொல்லப்போனா எனக்கே கெடையாது ஏதோ ஒரு டீச்சரா வேல செஞ்சிர்ந்தப்போ அந்த ஒரு இதுக்கு க்காக கடமைக்காக நம்ம படிச்சுட்டு போறே
ம்
பட எடுத்தெ வந்தெ அதோட சரிங்க திருப்பி எப்பதா அந்த வேலயை விட்டு நிக்கணுன்ற ஒரு இதுலயே இருந்தங்க என்னடா படிப்ப விட் விட்டு முடிச்சு நிண்டோ நம்மளுக்கு திருப்பி படிக்கிற வேலை எழுதுற வேலையெ வந்துருச்சே எழுதுற வேலையா வந்துடுச்சு ச்சி அப்டின்ற டென்ஷன் நெறைய இருந்ததுங்க எனக்கு இப்ப நிண்ட பின்னாடி ஜாலியா இருக்றே
ஜாலியாதாங்க இருக்கு வேலைக்கு போலனாவே ஜாலி தான
ஆமா
சொல்லுங்க சொல்லுங்க உங்களோட ஆபி என்ன உங்க பொழுதுபோக்கு என்ன
நா பொழுதுபோக்கு மொத்தமு எனக்கு ஃபோன் பாக்குறது தாங்க அத தவிர வேற எதுமே பண்றதில்ல அ இல்ல போ ஃபேஸ்புக் பாப்பே இன்ஸ்டா ரீல்ஸ் பாப்பே பகழுக்கு ஒக்காந்துட்டு அது வெட் சீரியல் பாப்பே ஹாட்ஸ்டார்ல ஏன்னா டிவிய கூட நா அங்க போய் ஒக்காந்துட்டு பாக்க மாட்டே
அதுக்கு கூட சோம்பேறித்தன ஆயிடுது
ஒக்கார முடியர்துல ரொம்ப நேர என்னால பொய் அங்க ஒக்கான்னு பாக்றது படுத்துக்கிட்டே பாப்போமா தூக்க வந்தா தூங்குவோமா திருப்பி எழுவோமா
ம் ம்ம் ம் ம்
பாத்துட்டு அதுக்கப்ற சமைக்கறது சாப்பிட்றது இவ்ளோதாங்க ஏ வேலையே
பிரச்சனையே இல்லங்க எல்லாருக்கு எனக்கு அதே வேலதாங்க
ஆ ஆ நீங்க மத்த நேரத்தில என்ன பண்ணுவீங்க
ஓ எனக்கு போன் பாக்குறது தாங்க போன் பாக்குறது சமைக்கிறது பாத்ர கழுவுறது வீட்ட க்ளீன் பண்றது இதுதாங்க
நானா அது பாத்ர கழுவுறது வீட்ட க்ளீன் பண்ணறது கொஞ்சொ வேலைக்கு ஆள் வச்சுட்டு இருக்காங்க முடியர்துல்ல உடம்பு மட்டு நானு சோம்பேரியியாடுதுனால பாப்பாவுக்கு தெரியாம பால வச்சு அவள சோம்பேறியா ஆக்குறன்றது தாங்க எனக்கு இப்போ கஷ்டமா இருக்கு
ஆமாங்க நிப்பாட்டிட்டு குழந்தைய கொஞ்சொ கொஞ்சொ வேலைய வாங்குங்க
அதுதாங்க அதயு அப்பயு அவங்களுக்கு ஒரு வேலய கம்மி பண்ணிடங்க அதாவ்து சம்பளத்த கம்மி பண்ணி ட்டு நீங்க ஒரு வேலய செய்யாதிங்க அந்த வேலைய இன்மேல் இவ்வளுக்குன்னு பிரிச்சு குடுத்துட்டே அதுவே செய்ய மாட்டேன்றா
இல்லங்க செய்ய வைக்கணு பசங்களுக்கு இப்போ நம்ம ஓகே ஹாஸ்டல் எது போற மாரினா அங்க செஞ்சு தானங்க ஆகணு
ஆமா
அப்போ இது பண்ணணும் இல்லங்லா
அதுதா இவ அது சொல்றா நான் எல்லாம் படிக்கலா மாட்டேன் ஹாஸ்டல்லாம் போமாட்டேன் வீ்ட்லேயக்கிற நீயே தோச் சு குடு அதுக்காவது அவ வீட்ட விட்டு வெளிய போ மாட்டா கஷ் டப்பட்டு எல்லாம் போறாங்க நான் வெளியே போய் படிக் றேன் என் பையன் எல்லாமே செஞ்சுப்பான் எல்லா வேலயு துணி தொவைக்கிறதுல இருந்து அவனே இப்போ ஒரு வாரம் அங்கேயே ஸ்டே பண்ணான்னா லீவ்ல சனி ஞாயிர்ல வராம இருந்தானா துணிய தொவச்சிப்பான் அப்டி இங்க வந்துட்டானா இங்கே எடுத்துட்டு வந்துறான்
அது பிரச்சன இல்லாத வேலங்க பெரிய பசங்க எப்பவுமே கரெக்ட்டா இருக்குங்க
ஆமா இப்போ பாப்பா இருக்றா பாரு ஒரு நாள் கூட இது வரைக்கும் ஒரு சின்ன துணிய கூட அவ துவச்சு நான் பாத்ததும் கெடையாது தொவைக்கவும் தெரியாது இன்னும் பழகுனதே கெடயாது
சின்ன பசங்களா இருப்பாங்க பழகுனா சரியா போய்டும் விடுங்க
ஆமா ஏனா இதுக்கு மேல கண்டிப்பா சொல்லி்க்குடுத்தே ஆகணும்ன்ற கட்டாயத்துல இருக்றேன் நானு
கண்டிப்பா கண்டிப்பா
உங்க வீட்ல பசங்க எல்லாருமே எல்லா வேலையும் செஞ்சுறாங்களா
இங்க என் பொண்ணு சோம்பேறிங்க ஒரு பொண்ணு சோம்பேறி ஒரு பொண்ணு கொஞ்சம் செய்வாங்க ஒருத்தவங்க சோம்பேறியா இருப்பாங்க ஒருத்தவங்க செய்வாங்க
சேரிங்க செரிங்க ரொம்ப நன்றிங்க என்னோட போன எடுத்து பேசனதுக்கு அது திருப்பி அடுத்த முற உங்களுக்கு கால் பண்ணனா பேசுறங்க இப்ப கொஞ்சம் வேல இருக்க வச்சுட்டுங்ளா
ஆ எனக்கு போன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க
செரிங்க நன்றிங்க
ஓகேங்க ஓகேங்க ஆ ஓகே